அ எப்டி இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேங்க ஆ நேத்துதா வந் து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோ சோ அங்கல்லா சரி உங்களுக் கால் பண்ணலான் நெனச்சே அப்டியே அம்மா வீட்டுக் ஆமா ஆமா அம்மா வீட்டுக் போய்ட்டு வந்தோ இப்போ காலேல தா வந்தே அது நெறைய விளையாண்டாங்க பஸ் பசங்களா வந் நம்ம சின்ன வயசுல வெளையாட்ணோல்ல அந்த கை காய் கால்ல கை அ சாரி காய் வெச்சு வெளயாடுற வெளயாட்டல்லா தெரியுல உங்களுக்கு ஆ அதெல்லா வெளயாண்டாங்க அதுக்கப்பறோ இந்த குச்சியால எடுக்கறோல சின்ன சின்ன அந்த இதெல்லா நெறய குச்சி வச்சு அதுக்கப்பறோ அந்த ஒரு குச்சி வச்சு மத்த குச்சி எல்லா அசையாம எடுக்குறது நாபகோ இருக்கா உங்குளுக்கு அந்த மாரி வெளயாட்டு எல்லா வெளயாண்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ஏன்னா ரொம்ப வெயிலா இருந்ததா பசங்க எல்லா என்ன வெளயாட வெக்கிறதுன்னே எனக்கு தெரியல
ஆமா இந்த வருஷோ ரொம்ப வெயிலாத இருந்துச்சு
உம் போன் வந்து எப்ப பாத்தாலு வச்சுக்கிட்டே இருக்காங்களா சோ நா என்ன நெனச்சேன்னா நம்ம வேற ஏதாவது நம்ம சின்ன வயசு எல்லா வெளயாடி இருப்போல்ல அதுல ஏதாவ ஒரு விளையாட்டு அவங்க வெளயாடுற மாரி அப்படின்னு யோசிச்சே யோசிச்சு சரி நம்ம இத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு நெனச்சு இந்த மாரி இதா சொல்லி கொடுத்தே மொதல்ல அந்த குச்சி வெளயாட்டுதா சொல்லி குடுத்தே அசையாம எடுக்கறது அதுக்கப்பறோந்த அந்த கல்ல காய் வச்சு வெளயாடுறது அதெல்லா கொஞ்சு வெளயாண்டனோ அது கொஞ்சு எப்படி சொல்றது அவங்களுக்கு நல்லாவு புடிச்சிருந்தது நல்லாவே வெளயாண்டாங்க அதுக்கப்பறோ உங்களுக்கு அது மாரி ஏதாவது இருக்கா நீங்க அது மாரி ஏதாவது வெளயாட பசங்களுக்கு இப்ப ஏதாவது கத்து குடுத்தீங்க இந்த லீவ்ல ஏதாவது பசங்க வெளயாடுனாங்களா அது மாரி
லீவுல அவங்க வந்து வெளயாடவே இல்லைங்க அது ஊருக்கு போயிட்டாங்க அப்பறோ அவங்களா வந்து ஆ தங்கச்சி பையனு தங்கச்சி பிள்ளைையு வந்திருந்தாங்களா ரெண்டு பேரு அவங்களு குட்டீஸ் தா ரொம்பயு மொட்டமாடில போய் வெளயாண்டுட்டு இருந்தாங்க அங்க செம அந்த மேல ஒரு பைப் வந்து ரிப்பேரா இருந்தது அத என்னமோ தண்ணி பிடிச்சு வச்சு வெளயாண்டுட்டு இருந்தாங்க அப்பறோ வந்து ஊருக்கு போயிட்டாங்க கேரளா போயிட்டாங்க அங்க போயி அந்த ஊர்ல டூரிஸ்ட் பிளேஸ் நறயா இருக்கும்ல அதெல்லா சுத்தி காமிச்சிட்டு வந்தாங்க எங்க கணவர்
அப்டியா அப்போ வந்து அவங் அவங்க வந்து கே ரளாவா இல்ல நீங்க கேரளா கூட்டு போய் சுத்தி காமிச்சீங்களா
இல்ல அவங்க வந்து திண்டுக்கல்லு எங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க கோயம்பத்தூர்க் கு செரி இவங்க எப்பயுமே கேரளா போவாங்க அதனால இவங்க வரிங்கலா கேக்கவு செரி கூட்டு போயிருந்தாங்க
ஆ நானானு த இந்த வருஷோ பிளான்னு நாங்க திட்டம் போட்ருந்தோ அந்த திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு இவருக்கு வேர கையில அடிபட்டுயிருந்ததா முதல்ல வந்து என்னாச்சுன்னா இவருக்கு ஆ ப முதுகு பகதில பிடிச்சிருந்தது எழ்ந்திருக்க முடியல அதுல ஒரு வாரோ கஷ்டப்பட்டாரு அந்த ஒரு வாரோ கஷ்டப்பட்டதுக் கப்றோ அடுத்த நா சொன்னல்ல
அது கேஸ்ட்டபுளா இருக்கு இந்த முதுவுல அப்டி இரிக்கமாகுற மாரி அ
பண்ணாருன்னா அந்த இது அரிசி கொண்டு வந்து போட்டாங்க வெளிய ஓகேவா அரிசி‌ வாங்கியிருந்தோ வெளிய கொண்டு வந்து போட்டுருந்தாங்க அத என்ன பண்ணாரு கொஞ்சோ தூக்கி உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு எடுத்தாரு இப்போ பின்னாடி ஃபுல்லா புடிச்சுருச்சு அவருக்கு
அதான் கேஸ்டபிள் புடுச்சுருக்கு மசுல் புடிச்சுருக்கு அப்டியே ம்
அதா அது புடிச்சது அப்றோ ஒ ஒரு வாரமா அதுவு அவரால முடில இதுமே இப்ப தூக்க கூடாது ஏற்கனே அவருக்கு பின்னாடி அந்த கொஞ்ச நெறைய தூரோ இது பண்றாரு தூரோ த டிராவல் பண்ணி போறாரு இப்ப இவரு விரு விருதாச்சலம் சொன்னேல விருதாச்சலோ ஆபீஸ் போறாரு
ஆ
ல அவருக்கு அதி அதிகமா வந்து முதுகு கு வலியு‌ அதிகமா இருக்கட்டா டெய்லியுமே சொல்லுவாரு டெய்லி அந்த அந்த வ தைலந் தேஸ்டு தா படுப்பாரு அதனால அவருக்கு கொஞ்சோ கோ கொஞ்சோ சரியில்ல அது து அது தூக்குனதுக்கப்ரோ ஒரு வாரோ அதுல போயிடுச்சு அடுத்து அது கொஞ்சோ சரியாரதுக்கு உள்ளவே கையல நா சொன்னேல அவர் அந்த கார் செரி பண்ணும் போது அந்த விரல் மாட்டுச்சு சா அதுவு அப்டி போய்டுச்சு அதுல இப்போ ஒரு மாச அதுலயே ரெஸ்லயே இப்ப போயிடுச்சு வினிமேமருத்து கொஞ்சோ பாத்தாலே தெரிது கட்டாயிட்டு அப்டியே இருக்கு அப்டியே எல் லா‌ந்தை ந் ந்த இங்க போலாம் அங்க போலாம்னு திட்டோ போட்டிருந்தோ அது எல்லா போட்டுச்சு
ஆமா இந்த வருஷோ வெளில போனாமே எங்க சுத்தி பாக்குற மாரியா இந்து பயங்கர வெயிலாமா எல்லாரூ சொல்லிட்ருந்தாங்க வெளில போனாவங்களே சீக்கிரோ வந்துட்டாங்க சுத்தி பாக்காம முடியாம சரியா எல்லா பக்கமே பயங்கர வெயிலாமா இந்த வருஸ் த வட நாட் சைட்லா அப்டியே தீயா கொதிக் கிதாமா பாத்தீங்கன்னா ஆ அப் மா வடநா சைல எப்பயுமே சும்மாவ வெயில்லு இந்த வருஷோ ரொம்ப இந்த வருஷம் இந்தியா ஃபுல்லா இப்ப பயங்கர வெயில் நாம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே சம்மரு ம் அப்புறோ அந்த அங்குட்லா பாத்தீங்கன்னா இந்த மர மட் வேலேலா நறையா அந்த வீடு ல்லா நறையா இருக்குமா காக்கா குருவி அந்த அணிலு இதுக்கெல்லா பாத்தீங்கன்னா நறைய எறந்து போச்சுக்கலாமா பறவையில்லா தண்ணி இல்லாம ஆம் மா ரொம்ப ஓவர் வெயிலாமா காட்டு சைடுல எல்லா காட்டு சைடுலா தண்ணி கா துரும்ல இதல்லா தண்ணில வ இருமலா
ஆமாமா
ரொம்ப ஓவர் வெயிலாமா அந்த பக்கமா அம்பது டி அம்பத்தஞ்சு டிகிரியாமா
அப்படியாங்க நேத்து நா பாத்தங்க என்னோட அ அ இது மொபைல்ல பாத்த எவ்ளோ முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்கு மேல வெயில் இருக்கு ஆனாலு கொஞ்ச கே ஜாக் குதே இருங்க அப்டின்ற மாரி பாத்த நம்ம அந்த இது வரு இல்லையா அ நோட்டிஃபிகேஷன் சொல்வாங்கல அது வந்து சு அதுல பாத்த முப்பத்தி ஆறு இருந்துச்சு யோ முப்பத்தி ஆறுலா நம்மளா நம்ம தாங்கவே முடியாதே அப்ப பாத்திங்னா ஈவ்னிங் அப்டியா
மதுர சைடு எல்லா நாப்பது நாப்பத்தி ரெண்டு சென்னைல்ல நாப்பதுல்ல வந்து இருக்கு
பரவா அப்ப இங்கயு பரவால்ல போல
இப்ப வெயிலு கம்மி ஒரு டூ வீக் ஒன் வீக் முன்னாடில பயங்கர வெயிலா இருந்துச்சுல
அ அப்டியா நா இங்க வீட் அதா அங்க வீட்லயே இருந்ததுனால எனக்கு ஒன்னு தெரில அதாவது சோ நா என்ன பண்ணே இவரு என்ன பண்ண வீட்டுக்கு வெம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்கனாரு சோ கை நா ஒரு கை இதா இருந்தால நா கூடருந்து எல்லாமே பாத்துக்க வேண்டிதாருந்துது அதுனால நா எங்கயு போகுல இங்க யாரு பசங்கள கூப்ட்டு போன்னு சொல்லிருந்தாரு அதனால கூப்ட்டு போய்ட்டு வந்த ஒரு ரெண்டு நாள் தா போனோ அதுக்கப்புற திருப்பி வா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்டின்னால திருப்பி வந்துட்டோ ஆ வந்தவுடனே அவரு அந்த க கை ரொம்ப கஷ்டப்படறாரு யாரும் பா பாத் பாத்துக்க முடில அப்டி இப்டினு சோ அதனால திருப்பி வந்துட்ட நானு ரெண்டு நாள் தா இருந்த அப்டியே வந்துட்ட அப்ற பசங்கள உள்ள அங் வெயில் அதிகமா இருக்கனால உள்ளயே என்னென்னல்லா வெளையாட வைக்க முடியுமோ எல்லாத்தையு வெளையாட வச்சோ நோர்ல அந்த நம்ம ஸ்கூல்லா சின்ன வயசுல வெளையாடுவோல ஸ்கூல்ல வந்து நேம் பிளேஸ் திங் அப்டினு ஒரு வெளையாட்டிருக்கு அத நோட்ட குடுத்து அதை பண்ண வக்கிறது அப்புற ராஜா ராணி விளையாட்டு எல்லா தெரியுமா உங்களுக்கு விளையாடிருக்கிங்ளா
சீட்லயா இல்ல
சீட்லங்க சீட்ல வெளையாடிதா ஆமா சீட்ல எழுதிட்டு அ திருடன் போலீஸ்னு சொல்லுவாங்க ஆமா அதெல்லா
அ நைன்டிஸ் வெள்ளாட்டு உக்காந்து வெளையாடுறது இப்பிடி ரவுண்டா கட்டி உக்காந்து அங்க நறைய வெளையாண்டுருக்கோ
ஆமா ஆமா ரொம்ப ஜால் அப்டியா ரொம் ரொம்ப எனக்கு புடிக்குங்க அந்த வெளையாட்டு அதுல கண்டுபுடிக்காது நறைய பேரு இருந்தா வச்சிக்கோங்களே ரொம்ப நல்லாவே இருக்கு அது ராஜ ராணி மந்திரின் நெறை நெறைய போட்டு அத வெளையாடுவோ அத கண்டுபுடிக்கறது ரொம்ப சுவாரஸ்யமாருக்குல்ல
ஆமா அப்புறோ வந்து இந்த வலையல்லா ஒடைச்சு போட்டு அது வெளையா
ஆ ஆமாங்க உங்ள ஞாபகோருக் க்கு ஞாபகம் இருக்கு ஆமா அதெல்லா வந்து கலர் கலர் அந்த பீஸ்ட்லா கலெக்ட் ஆ அந்த காலத்துல ரொம்ப போடுவாங்கல்ல இப்போ இந்த கண்ணாடி வலையெல்லா யூஸ் பண்றாங்களான் தெரில அந்த கண்ணாடி தூண்டு வலையில தான சொல்றீங்க அதுதான
ஆ ஆமா
ஆ அது எப்பிடி வெளையாடுறது
அது நெறைய கலர் கலரா இருக்கு அத தூக்கி இப்டி கைல போட்டு கீழ போடம் போது
ஆ ஓ ரெண்டு ரெண்டா எடுக்கணுமா ஏ நா தா இப்ப வெளையாடி க்கே ஆனா ஞாபகோ இல்ல அது எப்டி வெளயாடுனுன்னு ஞாபகோ இல்ல நானா இப்ப இது பண்ணிருக்கே மறந்து போச்சு
அப்பறோ வந்து நா வந்து வெளாண்ட விளையாட்டுன்னு பாத்தீன்னா உக்காந்து விளையாடுற விளையா அதிகமா விளையாண்டது வந்து பல்லாங்குழின் சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆ பல்லாங்குழி ஆ ஆமா அதுக்கப்பறோ தாயோ விளையாட்டு இருக்குல்ல நம்ம அந்த கட்டம் போட்டு அந்த இண்டு மார்க் போட்டு ஒவ்வொண்ணா
ஆ அது கூட நா லாஸ்டா தா பழகுணே கடசியா தா இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது நெறைய கமலா எங்க ஊரு ல இந்த ஏஜ் அட்டன்ட் பண்ட்டானா வெளில விட மாட்டாங்க அப்ப வந்து இந்த பல்லாங்குழி வச்சு அம் விளையாடுட்டு விளையாண்டுட்டு இருப் இருப்பாங்களா தோ யாராவது கம் படிக்கு ஆள் இல்லேன்னா ம் ச் யாராவது நாங்க வெளில விளையாண்டுட்டு போவாங்க வாங்கப்பானு கூப்புடுவாங்க பெரிய பெரிய ஆட்காரங்கல்லா அப்டியே சின்ன பிள்ளேல இருந்து அது அந்த விளையாட்டுதா விளையாண்டுட்டே இருப்போ ஆஹோ ரொம்பயே அதிகமா வெளில ஓடிப்புடி ஓடி ஆ டி விளாண்ட விளையாண்டு நெறைய இருந்தது அப்பறோ ச் அந்த அந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தரா ச் இது கொஞ்சோ பெருசாகு போது ஒக்காந்து விளாட சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ளயே
ஆமா ஆமா
பல்லாங்குழி விளையாட்டு நெறைய விளையாண்டுருக்கோ
ஆமா நா இது அதுதா இந்த மாரிதா விளையாட்ட சொல்லி் குடுத்துட்டுருந்தே அவுங்க எ பையே சுத்தமாரி கேக்கல எ இதுவு கொஞ்சோ போர் அடிக்குதுமா வேற ஏதாது விளையாட்டு யோசிச்சு சொல்லுங்கம்மா அப்டின்னா சரி இதல்லா இது கொஞ்சோ ஒரு மாரி லெ நாங்க நானு தங்கச்சியு வ நா அம்மா வீட்டுக்கு அவங்க பசங்க அப்புற என் நாங்க ரண்டு பேரு ஆனா நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தோ வெளிய கட்டில்லாம் போட்டு நைட்டு ஆ மொதல் நாள் போகும்போது கொஞ்ச ஓரளவு வெயில் கு குறைவா இருந்தது நைட்ல வந்து கொஞ்ச காத்துல்லா அடிச்ச மாரி இருந்துது நா வெளில கட்டில்லா போட்டு ஒரு பத்து மணி வரைக்கு வெளிய இருந்தோ வெளிய வெளாடிட்டு அ அப்றமேட்டு கொஞ்ச பத் பத்து மணிக்கு மேல போய் உள்ள போய் தூங்கு பசங்களெலா அவங்கள தூங்க வெக்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சரியா போயிடு
ஒரே காம்பவுண்டுகுள காம்பவுண்டே சுவரு வச்சிருப்பாங்க
ஆமா ஆமா காம்பவுண்ட்குள்ள ஆமா ஆமா முன்னாடி கட்டல் போட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்ட் அம்மா வீட்டு க்கு முன்னாடி நெறையா ஸ்பேஸ் இருக்கு வெளாடற மாரி அங்க கட்டில் போட்டு உக்காந்துட்டு நல்லா விளையாடிட்ருந்தோ அப்ற விளையாடிட்டு ஆ அப்பற ஒரு பத்து மணி போல தூங்க கூட்டு வன்ட்டோ அப்பற தூங்க வெச்சுட்டு அவங்கள தூங்க வெக்கிறதே எங்களுக்கு பெரிய பாடு ஆயிடுச்சு இது மாரி இத போ இது புடிக்கல அது புடிக்கல சமாதானப்படுத்தி ஆ இந்த வெளாட்டு அந்த வெளாட்டு ஒரு ஒரு வழியா வெளாட வச்சோ
நல்லா ஓடியாடி வெளயாண்டா கொழந்தைக வந்து நல்லா தூங்கிடுவாங்க
அதுதா நா சொ அதுதா வெயிலு அதிகமா இருந்துதுல்ல எங்கயு ஓடவு முடில ஓ எங்களாலயே முடில அவ்ளோ எதா ஒரு எடத்துல போய் நின்னா மதியெல்லா அவ்ளோ இதுவா இருக்கு நமக்குள்ள புழுக்கமா இருக்கு எங்க நீங்க எங்க உக்காரதுனே தெரில அதுவு ஒரு மூணு ஃபேன் போட்டாலுமே
ஆமா நாங்க இந்த நாங்கெலாம் அந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா எங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அங்க தோட்டம் தோட்டத்துலேருந்து மாமரம் தென்னை மரம் அதெல்லாம் நிறையா இருக்குல அந்த நிழலுக்கடியில போய் விளையாடுவோம் வில் விட்டா ம் முழு பரிச்சை இருந்தா விட்ட காலம் காலத்தில காலையில டிஃபன் சாப்பிட்டு பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்க போயிடுவம் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவோம் எங்க பாட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க அங்க போய் விளையாடுவோம் அவங்க ஏதாவது வேற வேலை ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க தோட்டத்துல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க வேற ஆளுக போட்டு
உம் அப்படியா
காத்துட்டு இருப்பாங்க அப்ப நாங்க போய் இந்த மரத்து பெரிய பெரிய இந்த சம்மர் டையத்துல பெரிய பெரிய மாமரம் எல்லாம் நிறைய இருக்கும் இல்ல அங்க அந்த மரத்துக்கடியில ‌போயி ஊ ஊஞ்சல் விளையாடுறது அங்க மரத்து இடம் நிறைய கல்லு எல்லாம் கிடக்குமா ஓட அந்த ஒரு நீரோட்டும் போகது பக்கா அதனால கல் எல்லாம் நிறைய கிடக்கும் அங்க வந்து அஹ் வீடு கட்டி விளையாடுறது அதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம் நல்லா இருக்கும்
சரிங்க சரிங்க அதான் அத இந்த மாதிரிதான் நான் வந்து இந்த வா டி வந்து என்னோட எப்படி சொல்றது வெயில் காலம் வந்து போச்சுன்னு சொல்லலாம் அவ பசங்களுக்கு வேற ஸ்கூல் வேற துறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க ஜூன் நாளாம் தேதின்னு நினைக்கிறேன் ஆஹ அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆமா அதுவரைக்கும் பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கணும் இங்க வந்துட்டேன் திருப்பியும் வந்துட்டேன் அப்புறம் இப்போ வீட்டு்ல இப்போ கொஞ்சம் வேலை எல்லாம் பாக்குறேன் ஓரளவு அவங்கள ஏதாவது டிராயிங் மாதிரி வரையறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு பண்ண வைக்கிறேன் அந்த மாதிரி
ஓகே ஓகே இப்ப உங்க வீட்டுல அங்க எவ்ளவு காம்பவுண்டுக்குள்ள வெளாரதுக்கு எட இருக்கும்ல ஸ்பேஸ் எல்லா நெறைய இருக்கு
இங்கேயா இங்க சு எப்படின்னா ஆஹ் முன்னாடி வீடு நா அதான் சொன்னேன்ல்ல முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மெயின் ரோடு் இருக்குன்னு சொன்னேல்ல அதனால வீட்டுக்கு வெளியிலல்லாம் வெளயாட வைக்க முடியாது இங்க கொஞ்சோ கஷ்டம்
உள்ள வீட்டுக்குள்ளயே காம்போண்டுக்குள்ள
ஆஹ் வீட்டுக்குள்ள இருக்கு ஆமா அதுதாங்க கார் நிறுத்துரோல்ல அது இப்போ மொதோ எப்பிடி சொல்றது அடச்சிருக்கு கார் இருக்கு அப்புறம் எங்க ஒரு மூணு வண்டி நிக்குது அதனால அது ஃபுல்லாவே ஃபுல்லாயிச்சு அப்புறம் சைடு ஃபுல்லா செடி இருக்கு அஹ் அங்கேயும் இல்ல நாங்க அந்த ஊ உள்ள வந்து கொஞ்ச தான் இருக்கு வெளையாட அளவுக்கு இல்ல இந்த வீட்டுல மேல மொட்ட மாடிதான் ஒரே வழி
ஆஹ் சரி சரி
ஈவினிங் ஆனா நா வந்து சொன்னால்ல உங்களுக்கு தெரியும் இல்ல நான் ஈவினிங் ஆனா மேல மொட்டமாடிக் கூப்பிட்டு போயிடுவேன் பசங்கள அங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேர ப்புறோ ஏதாவது அவங்களுக்கு புடிச்ச வெளாட்டு எல்லாம் வெளயாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏழு ஏழ்றைக்கு போல இட்டுட்டு வந்துருவேன் விட்டு வந்துடுவேன்
ம் ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க லீவ
ஆஹ் ஆமாங்க ஆமாங்க ஆஹ் அதுதான் எனக்கு வந்து இப்போ கொஞ்சோ நேர ஆதுன்னு நெனக்கிறேன் நம்ம வந்து நான் வந்து திருப்பியு நாளைக்கு கூப்புறே அம்மாங்க
ஆஹ் நன்றி வணக்